ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க நல்லா இருக்கியா
ம் நல்லா இருக்கங்கா பேச்ணு பேச்ணுன் நெனைக்றது பாரு நைட் ஷிப்ட்டு என்னால முடியறதே இல்லக்கா
பிஸியாவே இருக்க போல
பிஸியல்லா இல்ல தூங்கிட்டே இருக்கே அதா உண்ம தூங்கற எந்துச்சு கெளம்புற வேணா வந்து படுக்குறதே லேட் டாகுதுல எனக்கு ம் ஆமா தூங்றது கே பத்து மணி பதினோரு மணி ஆய்டுது ஆ ஆமா இன்னிக்கு நாளைக்கு லீவு தா
நேத்து லீவு தான
நேத் எதுக்கு மொகரமா
ஆ
இல்லக்கா லீவெல்லா இல்ல
கவர்மென் ஹாலிடே
கவர்மென் ஹாலிடே தா ஆனா ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கு மட்டு தா எனக்கு லீவு அ ஃப்ரு இருக்கு
ஆ ஆ சேர் சேரி
பாப்பாக்கு லீவு தா நால் நாளு அ அ எல்லாரு நல்லா இருக்காங்க்கா அங்க
வாவ் மூண் நாளைக் தான லீவு
ஆமா திங்கக்கெழமையு லீவ் வுட்டுருக்காங்க என்ன எதுக்குன் தெரில என்னாச்சு தெரில
திங்ககெழம என்ன ஒன்னு இல்லயே
திங்க்கெழமையு லீவு நா அதா யோச்ச நாலு நாள் லீவு அப்டிங்ற மாரி குரூப்ல போட்டுந்தாங்ளா
ஆ
நா இன்னிக்கு மொகரம் நேத்து திங்க கெழம எ ன்ன அப்டின் தெரில
தெரில என்னான்
ம் நீ என்ன பண்ணிட்க்ற
நா சாப்புட்டு ரெஸ்ட்டு
ம் பய்ய
பய்யே வெளையாடிட்ருக்கா புள்ளைகலா என்ன பண்றாங்க
தெரிலக்கா இப்ப இப்பதா எந்திரிச்ச நா மூனு பேரையு காணோ எங்க போனாங்கன் தெரில ஆமா வீட்ல தா இருக்குற இங்க தா ஒலாத் திட்டு இருந்தாங்க ஆடிட்டு இருந்தாங்க டிவியு போட்டு நா எடைல கண்ணு முழிச்சு பாத்தப்போ
டிஸ்டப் பண்ண வேண்டான் போயிருப்பாங்க
ஆ எங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவ் போயிருப்பாங்ளா இருக்கு அவுங்க அம்மா வீட்டுக்கு கனம்பதியா போயிருப்பாங்க
சேரி சேரி
ஃபோன் பண்ணா எடுக்கவு இல்ல மூனு பேரு ங்யானோ ஒவ்வொர் நேரோ எந்திருச்சு பாக்கமோ குட்டி மட்டு தொட்டல்ல தூங்கிட்ருப்பா
பெரியவள கூட்டிட் போய்டுவாப்டியா
ஆமா இல்ல அவ ஸ்கூல்ல இருப்போ இவரு மட்டு எங்கயா போவாங்க அப்டி அவ அழுகுற சவுண்டு கேட்டு நா எந்திரிப்பெ ஒவ்வர்னாளு
தம்பிக்கு லீவா
ஆமாக்கா அவருக்கு லீவு தா அம்மா
அம்மா சாப்பறாங்க இப்ப தா
உம்
நீ சாப்டியா
உம் சாப்பிட்டேங்கா அஹ் இல்ல இல்ல இன்னு சாப்பிடணு காலைல அஹ் பிரியாணி ஏதோ வாங்கி வெச்சிருந்தாரு நைட்டே சாப்பிட்டுக்கோ காலைல வந்து அப்டின்னு எனக்கு என்னமோ காலையில பசியே இல்ல அப்டியே வந்து படுத்துட்டே அது என்னாச்சுன்னு தெரியாது பிரியாணி
நல்லாருக்கு
அதுதா பசிக்களக்கா
ஆஹ்
எடையில என்ன வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணிருக்கேனா
உம்
ஆஹ் இன்னைக்கு நா போல ரெண் நாள் போனே ஆஹ் சேரி ஆமா சேரி இன்னைக்கு தூங்கலா நா திங்ககிழமைல இருந்து ஆரம்பிச்சுக்கலா அப்டின்னே ஃபிரெண்டு வறேன்னு ஒரு பொண்ணு சொல்லிருந்தா
உம்
அவளு வந்தானா போலா திங்ககிழமைலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டே
சேரி சேரி
உம் நீ என்ன செஞ்ச சாப் மதியோ எதோ ஒன்னு செஞ்சு சாப்பிட்டுருக்காங்ககா அன்னைக்கி உங்ககிட்ட சொன்னேல பேசும்போது என்னமோ செஞ்சு சாப்ட்டுருக்காங்கன்னு பாத்தா மட்டன் சுக்கா வேற லெவல் சண்டே தா நம்ம பேசுணோ
உம் உம்
அஹ் சாப்பாடு மட்டன் சுக்காவு செஞ்சிருந்தாரு முட்ட அவி ச்சுட்டு ஐயோ அப்டியே உன்கிட்ட கால கட் பண்ணி போயிட்டு தொறந்து பாக்குறே ஆஹா தட்டுல போட்டு நல்லா ஜம்முன்னு சாப்ட்டே
செரி செரி சமையல்லா செஞ்சுருவாப்டி
ஆஹ் அதெல்லா பண்ணிடுவாரு ஏதோ அவரால தெரிஞ்சது யூடியூப்ப பாத்து ஆனா நம் என்ன மாரி இந்த மசாலா ஐட்டம்ஸ்ல்லா போட்டு பண்ண மாட்டாரு ச் நான்லா இந்த பேக்கெட் மசால் வாங்கி அதை போட்டு போட்டு பண்ணுவே
ஐய அது நல்லாவே இருக்காது
இவரு நல்லா ராவா அரைச்சு எல்லாமே வறுத்து ச் மல்லி ம் இவங்க அப்டித்தா பண்றாங்கக்கா அதனால நல்லா இருக்குதோ என்னமோ ஆனா எனக்கு மசாலாவு எனக்கு புடிக்கு சிக்கன் கொழம்பெல்லா இந்த மசாலா ஐட் டம் போட்டு போட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கு
வெக்கணோ அப்பதா நல்லா இருக்கு
அப்டி பண்ணும் போது எதோ ஒன்னு அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிரும்கா நம்ம கரெக்டா தா போட போட்டம்மே தெரியும் ஆனா
அது ஒவ்வரு டைம் நம்ம ஒரு இது தப்பு பண்ணா அடுத்த டைம் அத கம்மி பண்ணிரணு
அது எந்த எந்த ஃபிளேவரு எதோட ஸ்மெல் அப்டி அதிகமா வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியாது
மல்லியோடது போட்டா மட்டு தா ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிறு
மல்லி ஒன்னு சோம்பு ஒன்னு பட்ட
இஞ்சி ஜாஸ்தி போட்டாலு டிஃப்ரென்ட் தெரியு
உம் அதுதா அதனாலயே நா அரச்சி பண்ணவே மாட்ட பொடியே வாங்கி வாங் தூவிடுவே
ம் அப்பறோ
அப்ற தங்கச்சிங்ளா வந்தாங்ளா வீட்டுக்கு
தங்கச்சி வந்தாங்க
ம்
சின்ன தங்கச்சி வந்துருக்கா
இங்க தா இருக்காளா
அவதா உங்கட்ட பேசுனா அப்ளவே
அதுஆ என்னடி வாய்சு என்னமோ மாரி இருக்கு அப்டின் நெனச்
அவதா பேசுனா ஒனக்கூட கண்டுபுடிக்க தெரில
இல்லயே அவ கொஞ்சோ மிமிக்ரி பண்ணிருக்கா நெனக்கிறே
மிமிக்ரிலா பண்ணல அவ வாய்சே அதுதா
டிஃப்ரன்ஸ் தெரிய்து ஆனா அதா இல்லன்னா அதா இல்லைனா அத கேட்ருவே மாட்டேனே நீயின் சொல்லி பேசிருப்பே ஏ வாய்ஸ் ஒருமார்ருக்குன் கேட்டனாலே டிஃப்ரண்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு
ஆ லைட்டா அவ்ளுக் சளி வேற புடுச்சுருக்கு
ஆ எப்ப வந்தா
மதிய வந்தா மத்யோல்ல ஒரு பன்னெண்டு மணியியா பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கு
உ எப்போ கெளம்புவா ஓடிர்வா தான
நாளைக் நைட்டு
பரவால்லயே என்ன அதிசயோ
ஒவ்வொர் நாள் லீவ் வுட்டாங்க
பரவால்ல பரவால அஹ
ஒரு நைட்டு ஒரு பகல் வீட் தங்க
கொண்டார்றதாடி
மொஹரம் லது எங்ளுக் வந்து ந்யூயர் எங்க மாசத்துல ஆ பஸ்ட்டு மாசோ
மூணு பண்டிகையா அப்ப உங்ளுக்கு
மூணு பண்டிகையா நெறையா இருக்கு
எ ரம்ஜான்
தம்ஜான் பக்ரீத்து மொஹர்ரம் மீலாதுவிழா மீலாட்நபி இருக்கு ஆன் மிலாடி நபி இருக்கு ஆ நெறையா இருக்கு
அப்ப நாங்க தாண்டி பாவோ க்றிஸ்துமஸ் மட்டுந்தா இருக்குது அப்பறு ந்யூயர் அது எல்லாருமே தா கொண்டாடுவாங்க புனித வெள்ளி இருக்குல்ல ஆம ஈ
எங்குட் ஃப்ரைடே ஈஸ்ட்ருக்கு எவ்ளவோ இருக்கு நீ க்றிஸ்டின் தானே ஆ எத்தனையோ இரு
சாம்பல் புதன்
ம் அப்ற என்ன குருத்தோலை தினம் இந்த மார்லா நெறையா இருக்குல்ல
ம் ஆ அதா என்னடா மொஹரம் யாரோட பண்டிக ஒரு வேல ஹிந்திக்காரங்ளுதா இருக்குமோ அப்டின் நெ
ஹந்திக்காரங்கள்ல நியூயர் அரபி மாசத்துல ஃப்ர்ஸ்ட்டு அது பெருசா கொண்டாட்ற மார்லா இல்ல நோம்பு வெப்பாங்க
ம்
ப்ரேயர் அவ்ளோதா
சூப்பர்
ஆ
அதுக்கு வந்திருந்தாளா
இல்ல இல்ல இன்னைக்குதா வந்திருக்கா நேத்து வரல இன்னைக்கு வந்தா காலைல
ம் சேரி சேரி
எனக்க யார்ா
அப்புறடி
அப்புறோ ஏ வாண்டு வந்து பேசிட்டு இருக்
ம் தூங்கலையா அவ இன்னைக்கு
அவே தூங்கி எந்திரச்சிட்டா அவே அப்பளே தூங்கி எந்திரிச்சிட்டா ஒ ஒரு மணிக்கு படுத்தா இப்பதா எந்திரிச்சா கொஞ்ச முன்னாடி எந்திரிச்சா ஜாஸ்தி இப்பல்லா தூங்குறதுல்ல ஒரு நாளைக் ஒரு டைம் தூங்குவோ அப்புற நைட் தூங்காது ஆமா ஃபர்ஸ்ட்லா ரெண்டு டைம் தூங்கிட்டு இருந்தா ரெண்டு டைம் மூணு டைம்லா இப்ப ஒரே டைம் தா தூங்கறாரு ஜாஸ்தி தூங்கறதில்ல வெளையாட்டு ஜாஸ்தியாயிருச்சு
ம் ம் நீ இப்பெல்லா தைக்கறதே இல்ல
தைக்கரதே இல்லமா
எங்க அண்ணி புதுசா டெய்லரிங் கிளாஸ் போயிருக்குது போயிட்டு இருக்காங்களாம்மா என எனக்கு தெரில எங்க அண்ணதா சொன்னா டெய்லரிங் கிளாஸ் வேற போயிட்டு இருக்கா தெரில என்னன்னு வீட்லதான இருக்கறாங்க ஆமா வீட்டுலதாகா இருக்காங்க அந்த கொழந்த பொறந்ததுலுருந்தே அவங்க வீட்லதா இருக்காங்க செகண்டு் கொழந்த ஆமா
ஏ கொழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்குல்ல ஒன்றவயசு இருக்கு
ஒன்ற வய்சு இருக்கு
எப்டி சொல்ற
அவ பொறந்ததுலிருந்தே அவங்க வீட்டிலதா இருக்கறாங்க அதனால எதோ பண்றாங்க போல வேலைக்கு போறேன்ட்டு போனாங்க இடைல
ம்
சிற்றா இருக்குல்ல அது வரைக்கு போணு இங்க இருந்து வண்டில
ஆ
ஒரு நாள் போனாங்க அதுக்கப்புறோ எதோ குறையா ஆயிடுச்சின்டு வந்ட்டாங்க அவ்ளோ தூரல்லா போவே முடியாது வண்டில அதநா ஸ்டார்டிங்லே சொன்னே எதுக் இவ்ளோ லாங்குனு அப்டின்னு
சித்தரா போயிட்டு வர்ணோனா எவ்ளோ தூரோ
கேப்புன்னா கூட தெரியாது நா எனக்கே தூரந்தா கேப் தானே ஏறி உட்காருவே அவ் ளோதா ஏறி உக்காந்து கொஞ் படுத்தூங்குவே இல்லேனா போனை பாத்துட்டு வந்தா இப்டிங்கிறதுக்குள்ள அங்கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க இது நம்ளே வண்டி ஓட்டிட்டு போனுங்கும்போது ஸ்டாமினாவே இருக்காது
ரொம்ப தூரோ அதுல்லாம சுத்துற
ஆமா அங்க போயிட்டு இருந்தாங்க அந்த அக்கா சீ அக்காங்கறே அண்ணி
ரொம்ப லாங்க் சுத்துற வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வரணும்னா ரொம்ப ரிஸ்க்கு
ஒண்ணு இல்ல அந்த கேட்டதுக்கு அவங்க அதா சொல்லறாங்க அந்த பாலோ ஏறுனா முடிஞ்சுது அ இப்ப புதுசா ஒரு பெரிய பாலம் கட்டிருக்காங்கள கரெக்டா அது சிற்றாளே போய் இறங்கும் தெரியுமா
ஆமா ஆமா
எத்தனை கிலோமீட்டர் அந்தப் பாலம் பத்து கிலோமீட்டர் வருமாமா அப்டியா எங்க இந்த பழைய மேம்பாலருக்கள தாண்டி பார்க்கேட்லருந்து அப்டியே ஏறுது
பார்கேட்ல இருந்து எங்கயே ஆ ஆமா ஆ உப்புளிபாளையத்துல ஸ்டார்ட் ஆகுது அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா சித்ரால போய் முடியு
உம் சிற்றாவே தாண்டிதா இறங்கி யூட் டன் போட்டு தா நம்ம சிற்றா ஏர்போட்டுக்கே நம்ம வர மாரி இருக்கு
ஆஹா அப்டினாலு இங்க இருந்து இப்டி நமக்கு ஸாடாட் கட்ல போறதுதா பக்கோ இத விட்டுட்டு உப்புளிப்பாளையம் போய் உப்புளிப்பாளையத்துல இருந்து சித்ரா போனோனா ரொம்ப லாங்
அதான் நேரு பாலமே பெருசு எனக்கு அன்னைக்கெல்லாம் போயிட்டு எப்படா அந்த பாலம் முடியும் அப்டிங்கற மாரி ஆயிடுச்சு எட எடையில வேற சும்மா போனே புதுசா கட்டிருக்குறாங்களே அப்டின்ட்டு ஃப்ளோர் பண்ணி பக்காலாம் அப்டின்ட்டு சும்மா அதுல ஏறுனோ பாத்தா எடைல எடையில இந்த சை இதுல எறங்க முடில பி எஸ் ஜி கிட்ட ஒரு கட் டு வருது அப்டி எறங்குற மாரி பி எஸ் பி எஸ் ஜி க்கு அந்த ஒரு பி எஸ் ஜி ல ஒரு பாலோ இருக்கும்ல
ஆமா ஸ்டார்ட் ஆகுது கீழ மேட்ல ஸ்டார்ட் ஆகி ஹோப்ஸ்ல எறங்கு
ஆ அங்க வந்து ஒரு எறக்கோருக் கு அப்றோ ஹோப்ஸ் கிட்ட ஒரு எறக்கோ இருக்குது அப்டி ரெண்டு மூணு எடத் துல நம்ம கட்டடுச்சுக்கலா யூடர்ன் பண்ணி சைட்ல எறங்கிக்கலா அப்றோ அந்த பி எஸ் ஜி ல இருந்து வரவங்க அது வழியா ஏறி இந்த பிரிட்ஜல கனெக்ட் ஆயிக்கலாம் அந்த மாரி இரு க்குது ஆனா பெரிய பிரிட்ஜக்கா அத க ட்டியே நெறைய ஆக்சிடென்டு போய்டுச்சாம்மா
ஆமா பயங்கர ஆக்சிடென்ட் அதுக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே டெஸ்ட் ட்ரைவிங்லயே ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்டுல
அப்டியா
உம்
அக்கா ஒரே ஒரு நிமிஷம் இரே எனக்கு செகண்ட் கால் வருது நான் கூப்பட்றே
ஆ சேர்ரா
உம்